வணக்கமா நல்லாருக்கீங்களா நல்லாருக்க வீட்ல ஆ சாப்ட்டாச்சும்மா நீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்ட
ம் வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா
ஆ நல்லாருக்காங்க
செரி மேம் எடயில எங்கயாவது எடயில எங்கயாவது டூர் போய்ட்டு வந்தீங்களா
ஆ போய்ட்டு வந்தோ வேலுருக்கு போயிட்டு வந்தோ
அ வேலூரா
ம் வேலூரு அப்பறோ வந்து கோவலம் போனோ மகாபலிபுரம் போனோ
செரி செரி செரி கோவலாங்கிறது கேரளா கிட்ட இருக்கற ஒரு ஏரியா தான
கோவலம் கேரளா கிட்டயா இருக்கு
அ வேற எங்கருக்கு
எனக்கு தெரியாது எனக்கு
அப்டியா கோவலம் பீச்சுதான சொல்றீங்க நீங்க
ஆமா ஆமா கேரளா கிட்டதாருக்கா நீங்க சொல்லிதா எனக்கே தெரியு
ஆமா நாங்க இப்ப இடய்ல அங்க போய்ட்டு வந்தோ கோவலம் பீச்சுலா போய்ட்டு வந்தோ
ம் அங்க இங்க ஒரு தர்கா இருக்கு அங்க போவீங்ளா
தர்க்காக்கு நாங்க போனது இல்லமா
ம் அதுதா அங்க அங்க கோவலம் தருகாக்கு போய்ட்டு அப்டி பீச்சுக்கு போய்ட்டு வந்துட்டோ பீச்சுல அப்டி கோவளம் பீச்சுன்னா எப்டி அங்க எங்கியா எல்லாமே இதுவா வந்து செர் எடமே இல்லாத மாரிருக்கு நீங்க எந்த பக்கம் போனீங்க
அ நா நாவந்து கேரளா வந்து என்னுடய அ சிஸ்டர் வந்து அங்க இருந்தாங்க அப்ப போன யி போன வர்ஷத்துல
ஆ
அப்ப அங்க போனப்ப நாங்க அங்களா போய் சுத்தி பாக்கறதுக்காக போனோ
ம்
ஆ கோவலம் பீச் போனோ போட்டிங் போனோ ஆ பாத்தோ ரொம்ப நேரோ இருக்கல இருட்டாயிடுச்சுங்கறதுனால கொஞ்சோ சீக்கரோ வந்துட்டோ போட்டிங் போனோ அ நல்லா சுத்தி பாக்கறதுக்கு கொஞ்சோ நெறைய எடோருக்கு இங்க கேர்ளானாலே கொஞ்சோ அ நல்ல ஏரியாதான சில்லுன்னு இருக்கற ஏரியா வெயில் தெரியாது வெயில் தெரியாது சின்ன சின்ன மழ இருந்துகிட்டேருக்கு
ஆமா ஆமா நல்லாருக்கு கேர்ளாவுல ஆனா கேர்ளாக்கு போனதே கெடையாது ஆனா அங்க சொந்தக்காரங்க இருக்கறாங்க அவுங்க வந்து சொல்லுவாங்க எப்ப பாரு மழ மழ வேற அங்க அதிகமாருக்குல்ல
ஆம்மா ஆறு மாசோ வரைக்குமே அங்க மழ பெஞ்சிட்டேதாருக்கு ஆறு மாசோனு இல்ல எனி டைம் அங்க மழ சின்ன சின்ன மழ பெஞ்சுக்கிட்டேதாருக்கு
இல்ல அங்க எடல்லா தண்ணி எல்லா அப்டியே தேங்கி நிக்குமா புயல் வர்து இங்கெல்லா சொல்றாங்கள அந்த மாரிலா அங்க இருக்காதா
இருக்காது தண்ணி நிக்காது ஏன் கேட்டா அது என்னமோ தெரியல அது வந்து அங்க உள்ள க்ளைமேட் அப்டி போலருக்கு அங்க உள்ள மண்ணு அப்டின்னு நெனைக்கிற அது பாத்தீங்னா மழ பேஞ்ச இங்க மழ பேஞ்சு விட்டோனே இங்கெல்லா பாத்தீங்னா லேஸ் மழ பேஞ்சாலு தண்ணி அங்கங்க தேங்கி நிக்கு பஸ்சுல்லா போ முடியாது து வண்டில்லா போ முடியாது தெருவோரங்களெலா நிக் கு அப்டிதான ஆனா அங்க பாத்தீங்னா அப்டி கெடையாது
கேரளாவுல எல்லா கல்லு வீடு தானா ஓல வீடு அந்த மாரில்லா இல்லயா
ஆமா பாற மேல பாற மேல வீடு கட்டி வச்ருப்பாங்க கல்லு வீடு கூர வீடல்லா இல்ல கூர வீடல்லா அங்க நா பாக்கவே இல்ல பாற மேல பாத்தீங்கன்னா வீடு இருக்கும் ஆம்மா பாற மேல பாற மேல இருக்கு நம்ம கீழேயிருந்து மேல ஏறி போணு அந்த பாறையிலே படிகட்டுருக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு வீடு அது அடுக்கடுக்கா ஒரு வீடுருக்கு ஒரு பாட்ல ஒரு வீடுருக்கு அதுக்கு மேல இன்னொரு பாட்ல இன்னொரு வீடுருக்கு அப்டியே சருக் சருக்கா மலைல சருக்கு சருக்கா இருக்குல அந் அந்த மாரி இருக்கு வீடெல்லா பாத்தீங்கன்னா நம்ளுக்கு கீழேந்து பாக்றதுக்கு பயமாருக் என்னடா இந்த உ இந்த உச்சில போய் இந்த வீடு இப்டி தொங்ற மாதிரிருக்கே அப்டின்ட்டு ஆனா பாத்தீங்ன்னா கிட்ட போய் பாத்தாக்கா படிக்கட்டு ஏறி போற மாரி இருக்கு
ஆனா பாக்றதுக்கு நல்லாருக்கா
ம் ஆ பாக்றதுக்கு கீழேந்து பாத்தா பயமாருக்கு அந்த வீடு என்ன தொங்ற மாரியேருக்கு ஆ இப்டி இருக்காங்ளே அங்க போய் எப்டி கொழந்தைங்களல்லா வச்சுட்டு அங்கருக்காங்க அப் ஆனா அது பாத்தீங்கனா அது மாடி கட்டடமாதாருக்கு
ம் சில போறது ஏ போய் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்துருக்கீங்ளே எப்டி ஏறணு அப்டில்லா நல்லா இதுவாருக்க நம்ம சென்னை மாரிருக்கா அங்க
ஆ சென்னை மாரில்லாருக்காது சென்னையிலல்லா பாத்தீங்கனா பக்கத்துல பக்கத்துலருக்க வீடு அது வந்து அபார்ட்மெண்ட்டாருக்கு அந்த மாதிரில்லா கெடையாது இது பாத்தீங்கன்னா பாற இருக்குனு வச்சுக்கங்லே பாறயிலதா வீடே
அப்ப பக்கதுல பக்கதுல வீடு இருக்காது ஒரு பாறையில ஒரு வீடுருந்தா அப்ப பக்
ஆஹ பாற பாற சறுக்குனு வச்சு கிங்ளா கீழருக்ற ஒரு சருக்ல ஒரு வீடு அதுக்கு மேலயே கொஞ்சோ படிகட்டு போவு அதுக்கு மேல ஒரு சருக்ல ஒரு வீடு அதுக்கு மேல படிகட்டு போவு அதுக்கு மேலருக்க சருக்குல ஒரு வீடு மூணாது நாலாவது இடத்துலதா என்னோட தங்கச்சி வந்து அங்க இருந்தா
அப்பக்கத்துல அக்கத்துலல்லா நல்லா பேசின்னு அப்டில்லா இருப்
ஆ நல்லா பேசுவாங்க நம்மளோட தமிழ் வந்து அவுங்ளுக்கு நல்லாவே புரியு ஒரு சில பேருக்கு ரொம்ப நல்லா புரியு அவுங்ளு நல்லா தமிழ் பேசுவாங்க அங்க வந்து எயிட்டி பர்சன்ட் பேரு வந்து அங்க தமிழ் நல்லா பேசுறவங்கதா நம்ம பேசுற தமிழ் வந்து அவங்ளுக்கு நல்லாவே புரியு மலையாளமு அப்டிதா அ அவங்க பேசுற மலையாளமு அப்டிதா நம்ளுக்கு நல்லாவே புரியு ஆ ஒரு சில வார்த்த மட்டுதா வேற மாதிரிருக்கு
ஆமா கேரளா ஆலுங்களே ஒரு மாரி வித்தியாசமாருப்பாங்க நல்லாவுருப்பாங்க ஃப்ரெஷ்ஷாவே இருப்பாங்க பாக்றதுக்கு
ஆமா அங்க இந்த கிளைமேட் அந்த தண்ணி அதோட இந்த மண்ணு அப்டி
ம் பாக்கம் போதே பள பள பளனு இருப்பாங்க
ஆமா அந்த மண்ணு அங்கருக்ற தண்ணி அந்த மாரியான தண்ணி
இங்ககொஞ்சோ மழப்பேஞ் ஞ்சாலே தண்ணி சேக்கட தண்ணி அந்த தண்ணி இந்த தண்ணி எல்லா ஓட் றது இங்கதான்
ஆமா அங்க பாத்தீங்கன்னா அந்த மாரிலா கிடையா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருப்பாங்க குப்பை எல்லா பாத்தீங்கன்னா குப்பைய எங்க போடணுமோ அங்கதா குப்ப போடணு சாப்பாடெல்லா பத்தா மீந்துருச்சுனா நம்பெல்லா கண்ட எடத்துல கொட்றோ இல்லயா அது மாரிலா கொட்ட கூடாது ஃபுட் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எடோ இருக்கு
ம்
அந்த ஏரியால அவுங்க எல்லாருமே அந்த எடத்துலதா போய் போடணு கீயா கொட கூடாது ஆமா கண்ட எடத்துல ஓட கூடாது கண்ட எடத்துல குப்ப போட கூடாது அந்த மாதிரிதா இருக்கு
அப்றோ இல்ல இன்னு ஒன்னு வந்து அந்த எடத்துல இந்த அந்த நே நேந்தரக்காய் சிப்ஸு அங்க செடி மாதிர நேந்தரக்கா பழ நெறைய இருக்கும்லங்க அதுதா அங்க விசேஷ
ஆமா நேந்திர பழ சிப்ஸ் வந்து அங்க நல்ல ஆ அபிச இது சீப்பா கெடைக்கு அங்க
நெறைய தோட்டங்கலா இருக்குல்லா அங்க
அங்க தோட்டங்கள்னு சொல்ல முடியாது அங்க பாத்தீங்கன்னா வெறு காடுதா சுத்தி இருக்கறதெல்லா வெறு காடாவேதா இருக்கு நம்ம காட்டுக்குள்ள நடந்து போற மாதிரியே தா இருக்கு
இல்ல மெழுகு செடி அங்கதா இருக்குதுன்றாங்க நேர்ந்த அங்கந்தா வருன்றாங்க
ஆமா அது நீங்க பேசுறது எனக்கு எக்கோ கேக்குதுமா நம்ம கால் வந்து ரிஜெக்ட் ஆயிடு
இப்போ
இப்ப ஏற்கனவே ஒரு எடத்துல உக்காந்து பேசுனீங்கல்ல அதே எடத்துல பேசுங்க நா பேசுறது எனக்கே கேக்குது
இப்போ
நா பேசறது எனக்கே கேக்குது ஒரே எடத்துல உக்காந்து பேசுங்க
இல்லயே நா ஒரே எடத்துலதா இருக்கறனே அந்த கார் சொல்லுங்க
ஆமா அங்க நேந்திரக்கா சிப்ஸ்ல்லா கொஞ்சோ நல்லா சீப்பாவே தா கெடைக்கு அச் சேரி ஒரு சில எடத்துல பாத்தீங்கன்னா இனிப்பு நேந்தரங்காய சிப்ஸ் கெடைக்கு ஒன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா நார்மலா உப்பு போட்ற நேந்தறாங்க சிப்ஸ்ஸு கெடைக்கு அந்த மாதிரி நல்லாருக்கு அங்க ஒரு பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போனோ அங்க ரொம்ப ரஷ்ஷு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க அங்க அந்த கோயிலுக்குள்ள போகுபோது வாட்ச் கொண்டு போக கூடாது செல்போன் கொண்டு போக கூடாது அது சம்பந்தமா எதுவுமே கொண்டு போக்க கெடாயாது அந்த காலத்துல இந்திய அரசர்கல்லா வந்து அந்த இடத்துல புதயல்லல வந்து மறச்சு வெச்சதா ஒரு இது இருக்கு அதுனால அங்க எப் இப்போமே பாதுகாப்போடதா இருக்கு அந்த கோவிலு
ஆளுங்கல்லா போனா கூட பாதுகாப்பா செக் பண்ணிதா அனுப்புவாங்க
செல்போன் எடுத்துட்டு போக கூடாது ஸ்மார்ட் வாட்ச் கட்டிட்டு போகக் கூடாது நா ஒரு தாட்டி போனப்ப எ பொண்ணு ஸ்மார்ட் வாட்ச் ட்டிட்டு போய்ட்டா கூட்ட நெரிசல்ல உள்ள போயாச்சு ஆனா அப்டின்னு திரும்பி ரிட்டன் வந்துட்டா உள்ள போ முடியாது திரும் திரும் ம்பி நா க்யுல போனு அதனால அந்த வாட்ச அப்டியே வாங்கி பேக்ல வெச்சிருந்தே பேக்ல வெச்சிருந்த பாருங்க நா அந்த செக் செக் பண்றப்ப எனக்கு பேக்லந்து சத்தங்கேட்டுச்சு சத்தங்கேட் நேரா நா மாட்டிக்கிட்ட அப்றோ போலீஸ்கார் வந்து பேசி சாரு என்னமா நிங்க ஆனா சொல்லியாச்சுல்ல எதுவு கேமராலா எதுவு கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு உ‌‌ங்களுக்கு தெரியாதா இந்த மாரி ஸ்மார்ட் வாட்ச்லா போட்டு வந்திருக்கிங்க அதுவு பேக்ல வச்சுட்டு வந்துரு கிங்க அப்டின்னு சொல்லிட்டு என்ன திருப்பியு அனுப்பி விட்டாங்க வெளியில வெளியில போய் திரும்பவு நா அந்த வாட்ச் எல்லா அந்த ஸ்டேயிங் ரூம்ல போய் வச்சுட்டு அதுக்கு அப்புறமா தா திரும்பவு நா கியூல நின்னு கோயிலுக்குள்ள போனே எனக்கு அது பெரிய ஒரு அனுபவ அது
ம்
ஆமா அ செல்ஃபோன் எடுத்துட்டு போ கூடாது ஸ்மார்ட் வாட்ச் எடுத்துட்டு போ கூடாது அந்த மாதிரி அந்த கேமரா ஐட்ட எல்லா எதுவுமே எடுத்துட்டு போ கூடாது ஆளுங்க மட்டு உள்ள போய்ட்டு வெளில வர்லா
பரவால்ல நல்லாதா
பணம் வேணா எடுத்துட்டு பணம் கைல இருக்கலா மத்தபடி வேற எவுமே இருக்ககூடாது அந்த கோயிலுக்குள்ள போறப்ப ஏன்னா அந்த கோயிலுக்குள்ள சொல்லுங்க
பெரிய கோவில் கள் அது
ஆமா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அது நாராயணன் சுவாமி இரு க்கு அதுல பாத்திங்கனா அந்த கோயிலுக்குள்ள ஏதோ ஒரு புதையல் இருக்கிறதா ஒரு இது இருக்கு அது ராணுவ படை வந்து அது எப்பயு பாதுகாப்புலயே இருக்கு அந்த கோயிலு ராணுவ படையோட பாதுகாப்போட தா அந்த கோயில் எப் பவுமே இருக்கு
ஆனா இருக்குன்றீங்களா நீங்க பொதையலு
அது தெரியில அது தெரியிலமா அத பத்தி எனக்கு டீ
ஏதா அதுதா இருக்காது அந்த மா அந்த காலத்துல எதனா போ வச்சிருப்பாங்கன்றதால அப்டியே இருக்கு அதுக்காகவே இருக்குன்னு நெனைக்
ம் ஆமா இப்ப வரைக்குமே அது வந்து மா ஆ கேரள மாநிலோ அரசு வந்து அந்த கோயில அப்டி ஒரு பாதுகாப்போட பாத்துக்குறாங்க
ம்
அந்த கோயில்ல வந்து எதோ ஒரு சிறப்பு இருக்கிறதுனால தான அந்த மாரி பாத்துக்க
ஆமா அது கரெக்ட்டு தா நீங்க சொல்றது
ஆமா ஆ திரி ப்பியு நா போய்ட்டு க்யூவுல போய்ட்டு அவ்ளோ க்யூவுல போய்ட்டு அந்த வாட்சு எ பொண்ணு மறந்துட்டு கையில கட்டிட்டா திரும்பி நா ரிட்டன் வந்து திருப்பியு கியூல நின்னு உள்ள போனே பாருங்க எங்களுக்கு ஒரு நாள் ஆமா எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே அதுல போய்டுச்சு திருப்பி ஃபேமிலியோட எல்லாரு திருப்பி ரிட்டன் வந்துட்டு திருப்பி ஃபேமிலியோடு எல்லாரு திரும்பி போனோ கியூல
ம் அப்பறோ ரோ நெறைய பேர் வராங்களா ஜனங்க அதிக பேர் ஜனோ வராங்களா
ஆமா அதில அந்த கோயில் எப்போவு கூட்ட இருந்துட்டே தா இருக்கு
ம்
ஆமா எப்போவுமே அந்த கோயில்ல கூட்டொ இருந்துட்டே தா அந்த கோயில் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் அது
ம்
ஆமா நா நாராயணர் கோவில் அது ஆமா கேரளால நீங்க கேள்விப்பட்டுறது இல்லையா
கேள்விப்ப கேரளாவ கேள்விப்பட்டிருக்குறே கோவில் கேள்விப்பட்டது இல்ல
ஆமா நீங்க கேள்விப்பட்டுருக்க மாட்டீங்க நீங்க முஸ்லிம்ஸுங்கரதுனால உங்களுக்கு அந்த அளவுக்கு தெரிஞ்சிருக் காது அ இந்த கோயில் பத்தீங்கன்னா பயங்குர பிரசித்தி பெற்ற கோயில் அது நீங்க இங்க போவிங்க தர்காக்கு அது என்னா ஊரு நாகூர் தர்காக்கு நீங்க போவிங்க அடிக்கடி
ஆமா நாகூரு போகலு அப்புற இங்க ஆந்திரா சைடு இந்த வேலூரு
ம் அ அ
கும்முடிபூண்டி எல்லா தாண்டி ஒரு கு தர்கா அங்க இருக் அங்க போவோ
சரிஸ்
அதல்லா விசேஷமா போவோ நாங்க ஆன எங் இல்துல போக்கூடாது இருந்தாலு போவோ நாங்க தர்காங்ளுக்கு போக்கூடாதுன் சொல்லிர்க்குறாங்க இப் பல்லா போவ கூடாது வீட்டுல்யே சாமி கும்புட்டுக்குணு போக்கூடாதுன்றாங்க நாங்க அந்த காலத்துல எங் எங்க அம்மாலா போய் போய் பழக்கமா எங்லல்லா இட்டுட்டு போவாங்க மொட்ட போட இட்டுட்னு போய்ருக் றாங்க கொழந்தைங்கலல்லா அதே அம்மா செஞ்ச இது நாங்க எல்லாமே அப்டே ஃபாலோ பண்ணிட்டோ அதுக்காக இன்னா பண்றாங்க போ சிலப் இப்பலா இப்ப சொல்றாங்க யாரு அப்ப போனாங்க அந்த காலத்துல இப்பல்லா அதல்லா போக்கூடாது வீட்ல தா இருக்குணு பொம்பளைங்கன்றாங்க நாங்க போறது போ சொல்றதுல்லா கேட்க மாட்டோ ஆனா வீட்லக்குற பசங்கல்லா ன் இப்ப மாறிட்டாங்க நாங்கள்லா போறோன்ட்டு பசங்க சொல்ல ஆரம்மிச்டாங்க போ கூடாதுன் சொல்றாகளே நீங்க போறீங்ளே நீங்க போறது இல்லாத எங்களயு ஏ இட்டுனு போறீங்க நீங்க அப்டியே போங்க உங் அம்மா சொன்னாங்னா அதல்லா போக்கூடாது அப்டின் ஒரு ஒருத்தொவ்ங்க ஒரு ஒரு சொல்றாங்க ஒன்னு ஒன்னு
சரிம்மா சரிம்மா நம்ம மீ